ஹலோ ஹலோ கேக்குதா டி ஹலோ கேக்குதா ஆ எனக்கு கேக்குது
எனக்கு கேக்குது
உம்
ஒனக்கு ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக் க்கா நா ரீசன்ட்லி நோட்டீஸ் பண்ணுறே சின்ன சின்ன விஷயத்தக்கூட ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டே சம்டைம் லேட் ரிப்ளை பண்ணானா பண்ணா கூட ஏதாவது தப்பா சொன்னனா ஸ்டாப் சீரியஸா பாத்தா அட்டனன்ஸ் ப்ராப்ளமா ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட்டா இருந்தா கோவமா இருக்காங்களான்னு பிரைன் ஓடிட்டே இருக்கு சிம்பிள் சுச்சுவேஷன்ல கூட காம்ப்ளிகேட்டடா மாத்திடுறே போல ஃபீல் ஆகுது
ஐயோ அதேதா ஓவர் திங்கிங் தா நம்ம பிரைன்க்கு புல் டைம் ஜாப் மாதிரி ஆயிடுச்சு நைட் தூங்க போற டைம் தா மேக்சிமமா எல்லா நெனப்பு எல்லா தாட்ஸ் திங்கிங்ஸ் எல்லாமே வரு டே ஃபுல்லா நார்மலா இருப்போ பட் நைட்டு தலக்காணி போட்டு தூங்க போகும் போது தா லைஃப் ஃபுல்லா ஃப்ளாஷ்பேக் மாரி வரு ஓல்டு எம்பாரிசிங் மெ மூமெண்ட்சு அப்புறம் ஃபயூச்சர பத்தி கவலப்படுறது ரேண்டமான நம்ம பேசுன கன் கன்வர்ஷன் எல்லாமே வந்து லைன்ல நின்னு நமக்கு அந்த டைம் வரு சம்டைம்ஸ் ஒரு ஸ்மால் இஸ்சுக்கு ட்வெண்ட்டி டிஃப்ரெண்ட் சினாரியோ இமேஜின் பண்ணி பாப்போ பண்ணிடுவோ மோஸ்ட் ஆஃப் தெம் நடக்க கூட மோஸ்ட் ஆஃப் நடக்க கூட மாட்டேங்குது
அதேதா வாட் இஃப் கொஷின்ஸ் தா டேஞ்சரஸ்சே வாட் இஃப் ஃபெயில் ஆகிட்டா வாட் இஃப் அவங்க மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா வாட் இஃப் ஃப்யூச்சர் செட் ஆகல பிரெயின் கன்டினியூஸா நெகட்டிவ் பாசிவிட்டூஸ் பண்ணிட்டே இருக்கு வஸ்பாட் என்னன்னா ஓவர் திங்கிங் பண்ணம்போது நமக்கு தா அது நமக்கு அது யூஸ்புல்லா இருக்கு மாதிரி ஃபீல் ஆகு லைக் நா ப்ரிப்பேர் ஆகறேன்னு நெனச்சிப்போ பட் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் தா அதிக திகமாகுது
கரெக்ட் தா ஓவர் திங்கிங்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்காது ஸ்ட்ரெஸ் தா அதிகமா குடுக்கு நா ஒரு டைம் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணம் போது ரொம்ப திங்கிங் பண்ணே ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்சா பார் பாராய்டுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப பயந்த நானு ரிசல்ட் வந்தப்போ பாஸ் தா ஆயிருந்தே அப்போ ரியலைஸ் பண்ணேன் ரிசல்ட் வர முன்னாடி அன்னேசெசரியா த்ரீ டேஸ்சு டென்ஷன் அ பாத்து எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேனு
சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தா இங்கயு நம்ம பிரெய்ன்க்கு அன்ச்டனிட்டி பிடிக்காது போல சம்திங் கிளியரா தெரியலனாேன வஸ்கேஸ் சீனரிய கிரீயேட் பண்ணிரு டெக்ஸ்ட்கு ரிப்ளை லேட் பண்ணா கூட ஃப்ரெண்ட்ஸிப் போச்சா அப்படினு யோசி க்க பட் ரியாலிட்டில அவங்க பி ஸியாக இருப்பாங்க சம்டைம்ஸ் நம்ம ஓன் தாட்ஸே நம்ம பி நம்ம பிலீவ் பண்ணிடுவோ
அதுதா ப்ராப்ளம் தாட்ஸ் பேகஸ் இல்லை பட் நம்ம பிரெயின் கன்வசிங் கன்வின்ஸா இருக்கு ஒன் டைம் நா பிர்சன்டேஷன் பண்ண போறேன்னு ரொம்ப பயந்தே எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னோ சிரிப்பாங்களோ ரொம்ப யோசிச்சேன் பட் ஆக்சுவலா பிரசன்டேஷன் முடிச்ச ப்போ யாருமே அத கேர் பண்ணிக்கல அப்பதா நம்ம ஹேட்ல தா பெரிய டிரமா நடக்கு
ஒன்பதாம் நம்ம லைஃப்கு நம்ம தா பேக்ரவுண்ட் மியூசிக்கே போடுறோ சோஷியல் மீடியாவு ஓவர் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு ஃபீல் பண்ணுறே சமன் ஒன் ஸ்டோரி போட்டிருக்காங்க நம்ம மெசேஜ்க்கு ரிப்ளை இல்ல இமீடியட்டாக இக்னோர் பண்றாங்களோ அப்டின்னு ஃபீல் வருது ஆன்லைன் ஸ்டேடஸ் சீன் டேக்கர் லைக்ஸ் எல்லா அன்னெஸசரி ஸ்ட்ரெஸ் க்ரீயேட் பண்ணுது
ஆமா நீ சொல்றது கரெக் தா இயர்லி பீப்புள் ஜஸ்ட் டாக் தென் மூட் ஆன் இப்போ லாஸ்ட் சீன் ஆக்டீவ் நவ் சீன் அட் அ எய்ட் தெர்ட்டி டூ ன்னு எக்ஸ்ட்ரா இன்வெர்மேஷன் இருக்கு அதப் பாத்து நம்ம ஸ்டோரிஸ் க்ரீயேட் பண்ணுவோ சம் டைம்ஸ் பீபுள்ஸ் ஜென்வன்லி டயர்டாக இருப்பாங்க பட் நம்ம என்னாச்சு ரொம்ப ஓவர் திங்கிங் ஓவர் அனலைஸ் பண்ணிடுவோ சோஷியல் மீடியா கிவ்ஸ் டூ மச் ஆக்சஸ் டு அதர் பீப்புள் தா பட் நம்ம பிரெயின் கம்பரிசன் ஸ்டார்ட் பண்ணிடு உடனே
கம்பாரிசன் பற்றி சொன்னா அதுவு ஓவர் திங்கிங்க்கு மெயின் ரீசன் தா சம்மோன் இன்டர்ன்ஷிப் போஸ்ட் போடுவாங்க சம்ம ஒன் ட்ரிப்ஸ் போ போட்டோஸ் போடுவாங்க சம் ஒன் அச்சீவ்மெண்ட் ஷேர் பண்ணுவாங்க அதை பாத்து நால என்ன பண்றே அப்டின்னு ஃபீல் ஆம் பட் நம் ஜேர்னி டிஃப்ரெண்ட்ன்னு மா மறந்துடுவோ
ரொம்ப கரெக்டா சொன்ன எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைம்லைன்ல இருக்காங்க பட் சோசியல் மீடியால எல்லாரும் ஒரே மாரி சக்சஸ்ஃபுல்லா தெரிவாங்க அது பாத்து நாம பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் ஓவர் திங்க் கிங் மோஸ்ட்லி கம்பாரிசன் அண்ட் ஃபியர் ரெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபியர் ஆஃப் ஃபெய்லியர் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபியர் ஆஃப் ஜட்மெண்ட்
ஜட்ஜ்மெண்ட் ஃபியர் ரொம்ப உண்ம தான் பப்ளிக்ல ல இப்ப ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் நைட் ஃபுல்லா ரிமெம்பர் பண்ணுவோம் அதயே பஸ் பட் தானஸ்டலி நம்ம மத்தவங்க மிஸ்டேக்ஸ ரிமம்பர் பண்ணுவோமா அது இல்ல எவ்ரி ஒன் பிஸி வித் தேர் ஓன் லைஃப் நம்ம மட்டும்தான் நம்ம மிஸ்டேக்ஸ ஸ்பாட்ல இப்ப போட்றோம்
அது ரொம்ப கரெக்டா சொன்ன ஒன் டே காலேஜ்ல ஸ்டெப்ஸ் ஏறி ஸ்டெப்ஸ்ல லைட்டா ஸ்லிப்பாய்டேன் என்டர்டே யாராவது பாத்துருப்பாங்களோ அப்டின்னு ரொம் ப எம்பரஸ்மெண்டா இருந்தது பட் நெக்ஸ்ட் டே யாருக்குமே ஞாபகம் இல்ல நம்ம பிரய்னுக்கு தான் அது பிளாக்பஸ்ட் சீன் மாரி இருக்கு ரியாலிட்டில பீப்புள் எதுமே பாக்காம ஜஸ்ட் மூவ் ஆன் ஈஸிலி ஃபாஸ்டா
ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்லீப் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன திங்க் பண்ற நீ எனக்கு நைட்ல தான் மேக்ஸிமம் தாட்ஸே வரும் நாளைக்கு என்ன ஃப்யூச்சர் எப்டி கரியர் செட் ஆகுமா அப்டின்னு ஃபுல்லா அனலைசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்லீப் போய்டும் அப்டி
நைட் பிரைன் ரொம்ப டேஞ்சர் தான் சைலண்ட்டா இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன் கம்மியா இருக்கும் ஸோ தாட்ஸ்லாம் ரொம்ப லவுடா கேக்கும் நான் ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணேன் ஃபோன் சைடில வச்சுட்டு கொஞ்சம் மியூசிக் போட்டுட்டு இல்ல ரேண்டமா ஏதாவது தாட்ஸ் நோட் புக் ல எழுதிடுவேன் மைண்ட் கொஞ்சம் எம்டியா ஃபீல் ஆகும்
ஜேர்னலிங் மாதிரியா
ஆஹ அந்த மாரி தான் தாட்ஸ் பிரைன்ல லூப் ஆகுறதுக்கு பதிலா பேப்பர்ல எழுதிர்வேன் கொஞ்சம் ரிலீஃப் வரும் பிளஸ் நெக்ஸ்ட் டே படிச்சா சில வொரிஸ் ரொம்ப சில்லியா தெரியும்
கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ் நம்ம ஹெட்ல பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும் அதெல்லாம் ஆனா வெளிய சொல்லும் போது சிம்பிளா இருக்கும் அது
ஆமா அது ரொம்ப கரெக்டு தாட்ஸு நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருக்கும் போது எதோ எஃபெக்ட் மாரி பெருசா தெரியும் ஷேர் பண்ணிட்டா கிளாரிட்டி வரும் தட்ஸ் ஒய் குட் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அட்வைஸ் வேணும் ஜஸ்ட் சம் ஒன் லிசன் பண்ணாலே போதும்
ஓவர் திங் கம்ப்ளீட்லி ஸ்ட்ராப் பண்ண முடியுமா
ஆஹ் ப்ராப்ளம்லயே முடியாது ஹியூமன் பிரைன் நேச்சராவே திங்க் பண்ணணும் பட் மேனேஜ் ஆஹ் மேனேஜ் பண்ண கத்துக்கலாம் தாட்ஸ் வந்த உடனே பிலீவ் பண்ணாம கொஞ்சோ டிஸ் டிஸ்டன்ஸ்ல பாக்கணும் இது ஆக்சுவலி ப்ராப்ளம் ப்ராப்ளமா இல்ல பிரைன் இமேஜினேஷனானு மொதல்ல கேக்கணும்
கரெக்ட் பாயிண்ட் தான் காட்ஸ்க்கு ஆட்டோமேட் டிக்கா ரியாக்ட் பண்ணாம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணணும் போல
ஆமா கரெக்ட்டு பிளஸ் பிஸியா இருந்தா ஓவர் திங்கிங் கொஞ்சம் கம்மிய ஆகும் ஒர்க் அவுட்டு ஹாபீஸு ஸ்டெடிஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறது அந்த மாரி பிரைன்ன வந்து ஆக்குபைடா இருந்தா அநெசசரி தாட்ஸ்லாம் வராது ரெடியூஸ் ஆய்டும்
ஆம்மாதான் எம்டி மைண்டில தான் ரேண்டம் வொரிஸ் அதிகம் வருது ஹானஸ்ட்டா இந்த கான்வர்சேஷன் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு
ஆமா சேம் ஓவர் திங்கிங் பண்றவங்களுக்கு நெறைய பேரு நெறைய பேர் இருக்காங்க பட் எல்லோரும் சைலண்ட ஃபேஸ் பண்ணுவாங்க டாக்கிங் அபௌட் இட் இட்ஸ் செல்ஃப் ரிலீஃபா இருக்கும்
கரெக்ட் தான் ஃபைனலா ஒரு லெசன்னன்னா நாட் எவ்ரி தாட்ஸ் டிசர்வ்ஸ் அட் டென்ஷன்
அண்ட் நாட் எவ்ரி ஃபியர் பிகம் ரியாலிட்டி
வெல் சே சரி இப்ப போய் தூங்கணும் இல்ல இந்த கான்வர்சேஷன் இல்லனா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்
ஆஹ் ஆமா சேர் நானும் செரி இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க
நான் சும்மா தான்
நீ தூங்க போறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய் தூங்கு கொஞ்சம் மியூசிக்ஸ் கேட்டு ஏதாவது பண்ணிட்டோ போய் தூங்கு அந்த மாரி உனக்கு இருக்காது நீ நல்லா தூங்குவ
நீ என்ன பண்ணுவ தூங்குறத்துக்கு போக முன்னாடி
நான் தூங்க போறதுக்கு முன்னாடி லைட்டா வந்து சாங்ஸ் கேப்பேன் எப்பவுமே பீஸ்ஃபுல்லான மியூசிக் கேட்பேன் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்ல பாத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு வேல்ட் இமேஜினேஷன் ஸ்டார்ட் பண்ணி தூங்கிடுவேன்
அது அது ஒர்க் ஆகுதா
அது ரொம்ப ஒர்க் ஆகுது மோஸ்ட்லி ரொம்ப டைம் நான் நைட்ல ஃபேமிலி கூட பேசிட்டே தூங்கதுனால லேட் ஆய்டும் டுவெல் கிட்ட ஆய்டும் அதனால ஆட் ஆட்டமட்டிக்கா கொஞ்ச டயர்ட் ஆகிடுவேன் ஸோ இதெல்லாம் பண்றது மூலமா இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட் ஆகி தூக்கம் வந்துறும் நீயன் இந்த மாரி ஏதாச்சு ட்ரை பண்ணிட்டு போய் தூங்கிப் பாரு
பண்ணனு
ஹலோ
கேக்குதா
கேக்குது ஓகேவா
செரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் கால்ல மீட் பண்ணலா
ஓகே பாய்
பாய்
உம் உஹ உம்